உம
ஹலோ இப்ப கேக்குதா
ஆ
அஞ்சு நிமிஷம் ட்னதுக் அப்புறோ எதுவுமே கேக்க மாட்டுது ஆட்டோமேட்டிக் ஆ கட் ஆயிட்து போல
இ நீ நீங்க வந்து நடந்துங்ன்னே பேசுறீங்களா அப்டி
ஓ அப்டி அதனால கட்டாயிடுமா
நடந்துனே பேசுறீங்களா எதனா ஊர் இப்ப நீ இல்ல இல்ல அப்டில்லா இல்ல எனக்கு தெஞ்சு நீங்க நடந்து பேசுதுனால ஏதோ ஒரு எடத்துல சிக்னல் சரே கெடைக்கலன் நெனைக்கிறேன் தி நெக்ஸ்ட் டைம் ஒரே இடத்துல இருந்து பேசுங்க
ஆ இப்ப ஒரு தா பேசே
ஆ அந்தத்தில அந்தத்துல அந்தத்திலந்தே பேசுங்க
ம் ம் ம் எதோ சொல்லிட்ருந்தோ நா சொல்லிட்ருந்தோம் மறந்துட்டே
நீங்க எந்த காலேஜ்ல பச்சீங்க
வேல்டெக் யூனிவர்சிட்டி தெரிமா
ஆ தெரியு தெரியு
தெரியுமா எப்டி எப்டி தெரியும்
ஓ ஃப்ரெண்டு தேவக்காச இருக்காங்க
புரியல
தெவாக்கர் திவ திவக்கர் அ சரி தினேஷ் ஆ நீங்க இது பார்க்க ஆவ்னேஷ் ஆ ஆ அவுங்கதா இவுங்கள ரெகமண்ட பண்ணி வுட்டு போயிட் எதுன்னா
அவ சொன்னானா வேல்டெக் தா படிக்கிறேன்னு ம் ம் ம்
இல்ல இல்ல அவுங்க பேசிருந்தாங்க இதுக்கு முன்னாடிய கால்லாம் கேகுதுங்ளா
இந்த மாரி வேல் டக்குன்னு ஆ கேக்குது
ஆ
ஹ
வேல் டெக் காலேஜ் எனக்கு தெரியு பட் ரெக்கமெண்ட் பண்ணி வுட்டாங்க உங்க உங்ககிட்ட இது பண்றதுக்கு கால் பேசனும்னா ஃப்ரீயா இருந்தா பேசுங்க
ம் ம் எ காலேஜ் கொஞ்சம் லிபரல் தான் ட்ரெஸ் கோடு எதுவுமே கேக்க மாட்டாங்க கொஞ்ச ஃப்ரீயா இருக்கூ அடிக்கடி ஏதாச்சு கல்ச்சுரல்ஸ் ஆமா ஆமா யூனிவர்சிட்டி தா
ம்
கொஞ்ச ஃப்ரீயா தா இருக்கூ ஃப்ரீடமா காலேஜ் எல்லா அடிக்கடி கல்ச்சுரல்ஸ்லா நடக்கூ இப்ப லாஸ்டா கூட அனிரூத்
என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருகுறாங்க அதா ஃப்ரெண்ட்ஸு இப்ப இருக்கும் ஃரெண்ட்ஸு எல்லாம் படிக்கிறாங்க தான் போடுவாங்க ஸ்டோரி பானு பாப்பே
ம் பரவால்ல அங்கந்து வந்து படிகிறாங்களா அங்கந்து வந்து வேட்டுல படிகிறிங்களா
ஆ இருக்காங்களே இங்க வந்து ட்ரெயின் புடிச் இங்க ஆ இங்கந்து ட்ரெயின் இருக்கு அலோ ஹலோ ஹலோ
கே
பஸ்ஸா எப்டி தெர்ல பட்டு எனக்கு தெரிஞ்சு ஹெல்பாப் ட்ரெயின்ல போய்ட்டு வர மாரிதா பசங் படிக்கிது ஹலோ அலோ ஹலோ
அ
அ விட்டுவிட்டு கேக்து ஹலோ